ஹலோ
வணக்கப்பா நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கறேங்கப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நல்லா இருக்கம்ப்பா வீட்ல எல்லா நல்லா‌ இருக்காங்களா
எல்ல எல்லாரு நல்லா இருக்கறாங்கப்பா உங்க வீட்ல
ம் இங்கேயு எல்லா நல்லா இருக்காங்கப்பா மகிழ்ச்சியா இருக்காங்க
ம்
அப்புறோங்கப்பா பூமி வந்து ரொம்ப என்ன சொல்றது அனல் ரொம்ப அதிகமாயிட்டுருக்கு வெப்போ வெப்பம் அதிகமாகிட்டு இருக்கு நீங்களு கேள்விப்பட்டிருப்பீங்க நறைய செய்தித்தாளலா பூமி வெப்பமயமாகுது வெப்பமயமாகுதுன்னு சொல்ட்டு அது எதனால அது எதனால ஆகுது அத தடுக்கறதுக் க்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அத பற்றி பேசனாங்களா
ஆ கண்டிப்பா பேசலாங்கப்பா
ம் சொல்லுங்கப்பா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பத்தி சொல்லுங்க பூமி எதனால வெப்பமயமாவுது
அது ஒண்ணுல்லைங்கப்பா சமீப காலத்துல நா வந்துட்டு நறைய காணொலிகள்ல பாத்த அறிவியா அறிவாளர்கள் அ அறிவியலாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க ஒரு எடுத்த கணக்கிடுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்ப போய்கிட்டு இருக்க கூடிய காலகட்டத்துல வ பூமியுடய வெப் பம்ன்றது கொஞ்சோ அதிகமாருக்குது முக்கியமா இந்தியாவுல ரொம்ப அளவுக்கு அதிகமா இருக்கு அப்டின்னு நா கேள்விப்பட்டிருக்கே
செரிங்கப்பா
இது எதுனாலன்ற காரணோ எனக்கு அந்த அளவுக்கு சரியா தெரியலீங்க ஆனா இத தடுக்கறதுக்கான வழிமுறைகள் அவுங்க ஓரளவுக்கு சொல்லியிருக்கறாங்க
சேரிங்கப்பா
உதாரணத்துக்கு எல்லாருமே எல்லாருக்கு தெரிஞ்ச விஷ்யோதா வீட்ல மரம் செடி கொடி நடனு
செரிங்கப்பா
முடிஞ்சலளவுக்கு அப்பப்ப கிடக்கக்கூடிய மழை நீர சேமிச்சு வெக்கிறது
செரிங்கப்பா
இதெல்லாமே ஒரு சில குறிப்புகள் இதெல்லா பண்றப்போ நமக்கு வந்துட்டு நமக்கு மட்டும் இல்ல சுற்றுச்சூழலுக்கு மட்டும் இல்ல இயற்கைக்குமே நல்லது
செரிங்கப்பா
இயற்கயோ நல்லா பாத்துக்கிட்டாலே பூமி நமக்கு நல்ல ஆ குளிர்ச்சியா தா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இயற்கய மீறி நம்ம சக்தி எதுவு கடயாது இயற்கையை வந்து நமக்கு வந்து நறைய வந்து பலன வந்து குடுத்துட்டுருக்கு நம்ம பூமிக்கும் செரி நம்ம பூமியில வாழக்கூடிய நம்ம மனிதர்களுக்கு செரி அந்த இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கிறோமோ அததா வந்து திருப்பி நம்ம வந்து நம்ம மனிதர்களுக்கு பூமிக்கு அது திருப்பி திருப்பி குடுக்கு ஏன்னா இயற்கையேன் எடுத் திட்டீங்கனாலே பஞ்சபூதம் பஞ்சபூதங்கள்லா என்னென்னன்னு சொல்றீங்களா
நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி
பூமி கர செரியா சொன்னீங்கப்பா செரியா செரியா சொன்னீங்க அதுதா இந்த பஞ்சபூதங்களுக்கு நல்ல எந்த பாதிப்பு நம்ம குடுக்காம இருந்த இருக் குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து அது நம்ம எந்த அளவுக்கு பாத்துக்கிறோமோ அந்த அளவுக்குதா அது திருப் பி நமக்கு குடுக்கு ஏன்னா வந்து நியூட்டன் அறிவியாளர் இருக்காரு அவரு மூன்றாம் விதி சொல்லியிருக்காரு இல்லையா அந்த விதி கொஞ்சோ நினைவு கூற முடியுங்களா
ஆ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அதுதா வந்து இங்கயு வந்து நடக்கக்கூடியது நடந்தது நடக்கக் கூடியது நடந்துட்டு இருக்கு நம்ம என்ன செய்யிறோமோ அது அதுக்கான ஆ எதிர்வினை கண்டிப்பா வந்து நம்ம வந்து அத திருப்பி நமக்கு வந்து சேரு அதனால இயற்கைய நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்குறமோ அதே மாரி நம்ம வந்து பாதுகாப்பா இருப்போ அதனால வந்து நம்ம இயற்கைய வந்து மனுஷங்க வந்து நம்மளோட சுயநல சுயநலத்துக்காக நா வந்து இயற்கைய வந்து நம்ம வீண் அடிச்சிட்டு இருக்கோ அதுதா வந்து காரண இந்த பூமி வந்து வெப்பமயம் ஆகுறதுக்கு உதாரணத்துக்கு நீங்க ஆ நீங்க ஏற்கனவே சொன்ன மாரி மரங்கள் நம்ம அதிகம் அளவுல வந்து காடுகள அழிக்கிறது மரங்கள வந்து வெட்டுறது நம்மளோ சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக அதனால மரங்கள் நம்ம வெட்டுறதுனால மழை நீர் வந்து மழை நீர் சதவீத வந்து கம்மி ஆகுறது மழை நீர் கம்மி ஆகுறதுனால பூமிய வந்து சீக்கிரமா வந்து வெப்பமயம் ஆகுது ஏன்னா ப நெலத் தடி நீர் வந்து கம்மி ஆகுது அதனால அதா மரத்த வெட் றதுனால இன்னொன்னு வ பெரிய பாதிப்பு பாத்தீங்கன்னா மண் அரிச்சல் மண் அரிப்புப்பு வந்து அதிகமா இருக்கு நம்ம வந்து மரங்களகளா வெட்டுறதுனால
ம்
இன்னொன்னு வந்து பறவைகள் இனங்கள் வந்து பாதிப்பு அடையுது அதே மாரி மிருகங்களோட இனங்கள் வந்து பாதிப் பாகுது இப்ப ஒங்களுக்கே தெரியு அது சின்ன ஒரு அறிவியல் இது தா பறவைகள்னால வந்து காடு உற்பத்தி அதிகமாகு அது எப்டின்னு சொல்ல முடியுங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா
அதுடைய எச்சமானது ஒரு நல்ல உரமா பயன்படுதுன்னு கேள்விப்பட்டிருக்கே
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா காடுகள பாத்தீங்கன்னா அதிகம் அளவு வந்து காடுகள் உற் பத்தி வந்து அந்த பறவைகள் அது இல்லாம நம்ம விலங்குகள் அது வாழக்கூடிய விலங்குகள் பறவைகள் இதனால தா வந்து அந்த மரங்களோட உற்பத்தி அதிகமாகு து காடுகளோட உற்பத்தி அதிகமாகுது இப்ப மனிதர் நம்ம வந்து ம காடுகள அழிக்கிறதுனால் அந்த பறவைகள் இனங்களு பாதிக்கப்படுது அதே மாரி அதுல உள்ள மிரு க இனங்களு பாதிக்க பாதிப்படையிரதுனால அதனால வந்து அந்த உற்பத்திய வந்து அதனால அதிகப்படுத்த முடியாது இதனா காரணங்களாலதா காடுகள் அழியுது காடுகளால மழை பொழிவு கம்மியாகுது மழை பொழிவு கம்மியாகுறதுனால வந்து நம்ம பூமியோட வெப்பமய ப்ப மடைகள் வந்து அதிகமாகுது இதுதா முக்கிய காரணோ இது இல்லாமா அதா முக்கியமா பா த்திகன ஓசோன் படலம்னு சொல்லிட்டு இருக்கு இல்லயா பூமிய சுத்தி அத பத்தி தெரியுங்களா
தெரியும்ப்பா அது பத்தி தெரியு அதுதான சூரியனோட ஒளிய ஒரு கதிவீச்சுகள கொஞ்சோ அ நிறுத்தி குடுக்குது ஃபில்ட்ர் பண்ணி குடுக்குது
ஆமாம்பா ஆமாம்பா அதா பூ சூரியனந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சுங்கள வந்து அது தடுக்குறது தடுத்து பூமிய வந் ந்து ப பூமி அதுனால ஏற்படக்கூடிய பாதிப்ப வந்து தடுக்குது அதுதா வந்து முக்கிய காரணோ அந்த ஓசோன் பட த்தோட முக்கிய வேலயே அதுதா இப்ப நம்ம வந்து பூமி வெப்பம் அடயிறதுனால உதாரணத்துக்கு பாத்தீங்ன்னா நம்ம வந்து எரிபொருள் இருக்கு இல்லயா அந்த பெட்ரோல் டீசல் நிலக்கரி இதெல்லா இருக்கு இல்லியா இதெல்லா வந்து நம்ம வந்து அ திக பயன்படுத்துறதுனால அதுலந்து வெளிப்படயக்கூடிய அந்த மாசான காட் ற்று அது போய் நம்ம ஆமா மாசு அடஞ்ச காட்டுறுனால வந்து அந்த ஓசோன் படலத்துல வந்து ஓட்டைகள் நிறய ஏற்படுது
ம்
அது இல்லாம நம்ம வீட்டுல வந்து நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த மின்சாதன இந்த குளுர் சாதன பெட்டி அதில்லாம இந்த உணவு கெட்டு போகாம இருக்குதுக்கு ங்க வந்து நம்ம இந்த ஃப்ரிஜன்னு சொல்லுவோ ஆங்கிலத்துல
ம்
ஃப்ரிட்ஜு அதுக்கப்புறோ ஏர் கண்டிஷன் இதென்ன மூலமா வெளிப்படு கூடிய அந்த நச்சு வாய்வுகள் வந்து வாய்வுகள் அத போய்ட்டு அந்த ஓசோன் படத்த வந்து பாதிப்பு ஏற்படுத்துன்ட்டு ஆரச்சியில்ல கண்டுபுடிச்சிருக்காங்க அறிஞர்களு
ம்
அத பத்தி உங்களுக்கு தெரியு இல்லயா தெரிய வந்துதுங்களா
தெரியுங்ப்பா அப்டி ஓட்ட போடுறதுனால அதோடய வேலயில அது சரியா செய்ய முடியாம சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய எதுப்பு அந்த கதிரொலிகள் நேரடிய பூமிய வந்து அடயுது அப்டி வந்து அடயறதுனால நம்ம பூமி நிறய வெப்பம் அடயுது
ஆமாங்ப்பா
இது மட்டு ஒரு காரனம் இல்லேங்கப்பா ஒரு சில தொழிற்சாலைகள் செய்யக்கூடிய பாதிப்புலையு ஒரு அவங்களோடய அந்த விளைவுகளு இதுக்கு காரணமா அமயுது
கண்டிப்பா கண்டிப்பாப்பா
அதனால முடிஞ்ச அளவுக்கு தொழிற்சாலைகள் வேண்டான்னு இல்ல ஆ அவங்களுடய உற்பத்தி கொஞ்சோ குறக்கிறது நல்லது
அதாவ்து உற்பத்திய நம்ம கம்மி பண்ண முடியாது அதுல வெளிப்படுத்தக்கூடிய அந்த ந ச்சு பொருள்கள் இருக்கு இல்லயா அத தன்மைய வந்து நம்ம கம்மி பண்ணு முடிஞ்ச அளவுக்கு
ம் சரியா சொன்னிங்
ஆமா அது தவுர மரங்கள வந்து நம்ம எவ்ளோவு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம மரங்க வந்து நடணு நம்ம இப்ப நம்ம ஒரு எடத்துல ஒரு மரத்த நம்ம எடுத்தோ அப்டின்னா அதற்கு பதிலா அது பத்து மரங்கள வந்து நம்ம வந்து அதற்கு பதிலா நம்ம நடனு அத வந்து நம்ம வந்து பள்ளி பருவத்துல இருந்து நம்ம மாணவர்களோட மனசு அதுல வந்து அத வந்து வெதக்கிணு
உம் கரெக்டா சொல்றீங்கப்பா அப்டி சின்ன வயசுல இருந்து கத்துக்க கூடிய ஒரு வயது விஷ்யங்கள் அவுங்க பெரியவங்க வரைக்கு அது அவுங்களுக்கு அந்த பழக்க வரு
கண்டிப்பா கண்டிப்பாப்பா
இல்லாத பட்சத்துக்கு அவுங்க வந்துட்டு அவுங்குளுமே கூட சேந்து அழிக்க தா செய்வாங்களே தவிர இந்த மாரி புது புது விஷயங்கள் நல்ல கொள்ள விஷயங்கள்லா அவுங்களுக்குல்லா சொல்லி தர்றது ரொம்ப நல்லது
கண்டிப்பா கண்டிப்பா இத தவர வந்து சொல்லுங்கப்பா அதுதா அந்த மரங்கள் வந்து அதிகமா நட நடணு இது தவிர பாத்தீங்கின்னா முடுஞ்சளவு நம்ம வந்து இந்ந இருச் சக்கர வாகனங்கள் பயன்பாட்டு அதுக்கப்றோ அந்த நான்கு சக்கர வாக வாகனம் பயன்பாட்டெல்லா முடிஞ்சளவு கொஞ்சோ கொறச்சு கொறைச்சுக்கிட்டோனா கொறைச்சுக்கிட்டோம்னா அதுல இருந்து வெளிப்படையக்கூடிய அந்த நச்சு வாய்வுகள் வந்து நம்ம வந்து தவுர்க்கணூ என்ன சொல்றீங்க
கரெக்டா சொல்லிருக்கீங்கப்பா சரியா சொல்லிருக்கிறீங்கப்பா ஆனா இப்பதா மின்சாரத்துல ஓடக்கூடிய வாகனங்கள்லா வந்துருச்சு
ஆமாங்ப்பா அதுதா இப்ப வந்து அரசு அரசாங்கமே அத வந்து கவனோ செலுத்தி இப்போ முடுஞ்சளவு மின்சார வாகனத்த பயன்பாட்டத வந்து இப்போ அதிகப்படுத் திட்றது எல்லா பல மாநிலங்கள்ல அண்டை மாநிலங்கள எல்லா பயன்படுத்திட்டு இருக்கு நம்மோட மாநிலத்திலியு கூடிய சீக்கிரத்தில எல்லாமே நெறையா வரக்கு வர வ வந்து விடு அதுக்கு சாத்திய கூறு ஒரு நெறையவே இருக்கு
உம்
நம்ம பாத்தீங்னா குடும்பத்துல இப்ப நாலு பேர் இப்ப நாலு பேர் போறோ அப்டினா நம்ம நாலு சக்கர வாகனத்த பயன்படுத்திக்கனு இல்ல இப்ப அலுவலகத்துக்கு போறோ ஒரே ஒரு ஆளு தா நம்ம அத பயன்படுத்துறோனா அந்த டைம்ல வந்து அந்த நேரங்கள்ல வந்து நம்ம வந்து பொது அ பொது பயன்பாட்டான நம்ம அரசாங்க பேருந்துகள வந்து நம்ம பயன்படுத்திக்லா இதன் மூலமா நம்ம வந்து நச்சு பொருள்கள் வந்து வெளிப்படத்த வந்து கம்மி பண்ணூ என்ன சொல்றீங்க
சரியா சொல்லிருக்கீங்கப்பா சரியா சொல்லிருக்கீங்க
ஆமாங்ப்பா மிகுந்த மகிழ்ச்சிப்பா நா இந்த உரையாடல் மூலமா நெறைய விஷயங்கள வந்து நம்ம பகிர்ந்துக்கிட் ட்டோ உங்களுக்கு தெரியாத விஷயங்களு எனக்கு தெரியாத விஷயங்களு நம்ம பகிர்ந்துக்கிட்டோ இந்தது வந்து நம்ம வந்து நம்ம அடுத்த சந்ததிகளுக்கு வந்து இத பயன்படுத்தணு இந்த விவரத்தலா சொல்லி மீண்டு ஒரு நல்ல வாய்ப்புல வந்து நம்ம உரையாடலா பா மகிழ்ச்சி நன்றி நன்றி ந நன்றிப்பா